ஹலோ ஆ கே ஆ கேக்குதுங்க மேட ட ம்
ஆ சொல்லுங்க சார்
ஆ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோ
ஆ நம்மதா அந்த இது கண்டினியூ பண்ணலா தீபாவளி பத்தி பேசிருந்தோ
ஆ பண்டிகைகள் பத்தி பேசியிருந்தோ ஆ செரிங்க மேடம் அடுத் ட்டு வந்து வேற எதனா பண்டிகைகள் நீங்க சொல்லுங்க நா நாங்க அத எப்பிடி கொண்டாடுவோ அப்பிடின்ட்டு சொல்றே
ஆ தீபம் தீபம் எடுத்துங்க மேடம் தீபம் அன் ரொம்பஸ்பெஷல் அப்பிடின் பா தா எந்த ஊர் சொல்லுவாங்க
ஆ தீபம் வந்து ரொம்ப ஸ்பெஷல்ன்னு பாத்தா திருவண்ணாமலைதா மேம் சொல்லுவாங்க ஏன்னா அங்கலா வந்து அண்ணாமலையார் இருக்காரு அவருக் க்குதா அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த
போயிருக்கீங்களா மேடம்
ஆ நா போயிருக்கே மேடம் நா ஒரு வாட்டி போயிருக்கே அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரியலிங்க மேடம் எக்ஸ்பீரியன்ஸா ஓகே ஓகே நா சொல்றே அ எப்பிடின்னா நாங்க ஃபஸ்ட் வந்து எப்பிடின்னா பஸ்லதா போனோ எப்பிடின்னா எங்க அக் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களு அவங்களு அப்புறோ அவுங்க கூட ஃப்ரெண்ட்ஸ்லா அவங்க கூட வேல செய்யற பிரெண்ட்ஸு அவங்க கூட பாத்தே
ஆ எப்பிடி பொதுவா சொல்லுங்
இன்னாங்க மேடம்
பர்சனல் டீடைெயில்ஸ் சொல்லுவாங்களா அதனால சொல்றே
அப்பில்லா இல்ல மேடம் பொதுவாதா மேம் சொல்றே இதெல்லா வந்து நார்மலாதா சொல்றது ஆ அந்த மாரி நாங்க எல்லாருமே சேந்து ஒரு ஏழு எட்டு பேரு கிட்ட நாங்க போனம் பஸ்ல தா போனோ எப்டின்னா போம்போதே ஒரு எக் ஸ்பீரியன்ஸ்மாரி தா இருந்தது எங்களுக் போறதே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தா இருந்தது லைக் பாத்தோன்னா இப்ப நாங்க பஸ் ஏறி போனதுக்கப்றமே ஒரு எதோ ஒருத்தங்க கூட ஜென்ஸ்லா குடுச்சுட்டு அந்த மார்லா வந்துன்தா இருந்தாங்க அதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸாதா இருந்தது அது ஏனா நம்ம நைட் டைம் போறோ எல்லாருமே கேள்ஸ் வேற இருந்தாலு ஒரு சில பதட்டங்கள்லா இருந்தது பட் இருந்தாலு நாங்க எல்லாமே கொஞ்ச ஒரு ஜாலியா ஃபன்னா தா போனோ போயிட்டு பாத்தீனா அப்றோ ஒரு எடத்துல டீ குடிச்சோ குடுச்சுட்டு அதுக்கப்றோ திரும்பி வேற பஸ் மாறி போனு
ஓகே
டா நாங்க எறங்குனோ எறங்குனோ னே லைட்டா கொஞ்ச தூரல் மழ இருந்தது லைட்டா போனதுமே அதுக்கப்ற மழ இருந்தது அப் பு‌றொ‌ ஓகே தா அதுக்கப்றொ நாங்க போயிட்டு சாமி பாத்துட்டு செரி அதுக்கப்றம் கிரிவலம்னு சொல்வாங்க சுத்துறது ஸ்பெஷல் அது கடவுளுக்காக வந்து எப்டின்னா கோவில சுத் தி ஃபுல்லா மல மாதிரி இருக்கு நீங்க போயிருப்பீங்கன் நெனக்கிறே அன அ ன ஆ அந்த மல மாரி ருக்குல்லிங்ளா அந்த ரோடு மாரிதா போட்ருப்பாங்க அந்த இதுலேதா நம்ம போனு கிட்டத்தட்ட பாத்தீங்னா ஒரு பதினாலு கிலோமீட்ரு கிட்ட இருக்கு நம்ம வந்து அது சுத்துறது அது வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸா பாத்தீங்னா கால்வலியுமே வந் து இல்ல மேடம் கால்வலி வந்து எதுவ்மே இல்ல அந்த மாரி இருந்துச்சு அப்டியே ஃபுல்லா நாங்க சுத்திட்டேதா வந்தோ கரெட்டா நாங்க ஒரு ஒம்பொது அது சாப்டோ நாங்க இடைல அது சொல்ல மறந்து ட்டே அப்போ வந்து ல நம்ம வந்து இப்ப ஃபுட்டு சாப்புட்னு இல்லிங்ளா அத சாட்டுட்டு நாங்க அதுக்கப்றமா சர்ச்சுக்கு போனு போயிட்டு சாப்டுட்டு போனோ அதுக்கப்றமா சு த்த ஆரமிச்சோ சு த்தி முடுச்சுட்டு பாத்தீங்னா கரெக்டா ஒரு ஒம்பொது மணிக்கு ஸ்டாட் பண்ணிருப்போன் வச்சுக்கோங்களே கரெட்டா ஒரு ஆறு மண்நேரொ ஆ ச்சு ஒரு ரெண்டு மூணு மணிக்லாந்தா முடுச்சோ அந்த மாரியா சின்மயா அந்த மாரி ஆ எக்ஸ்பீரியன்ஸு நடந்து போறது உ இந்த மாரி வேற ஏதாவது எஸ்பீரியன்ஸ் இருக்கா
திருவண்ணாமலைக்கு போயிருக்கே ஒரு நாலு தடவ போயிருக்கே
உ உ
நல்லா இருந்தது அது எப்டின்னா அது எப்டின் தெர்ல எனக்கு இன்னு ஒ இப்போ இப்படி இப்போ எப்படி ஒரு தடவ போனா நமக்கு அப்படி ஒரு மாரி ஆகிடும்ல ஒரு சில எடத்துக்கு போ னா அந்த மாரிலா இல்ல அது எப்படின்னா எனக் போனோ ஆனா எனக்கு மறுபடி போனு மறுபடி போனு அப்படி தோனுது அது ஏன்னு தெரியல
உ உ
நல்லா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா கிரிவலோ அப்படிது கால்லா எனக்கு மொத வாட்டி போனப்ப ரொம்ப பயங்கர பெயின்னு நடக்க முடியல எந்திக்க முடியல ஆனா திரும்ப திரும்ப நா இப்ப ரீசென்ட்டா போய் வந்தோ இப்பல்லா அவ்வள பெயின் இல்ல நல்லா இருந்தது இப்ப அதுவு நம்ம நார்மல் டேஸ்லா போர்துலா அவ்ளோ பெரிய இதுலா இல்ல மேடம் ச் நார்மலா பௌர்ணமிக் போங்க மேடம் அவுதுதா ஒரு தரமான ஒரு
ஆனா மேடம் அது வந்து ரொம்ப கூட்டமா இருக்
இல்ல இல்ல இல்ல இல்ல ஆஇல்ல இல்ல நார்மல் கூட்ட தா மேடம் நீங்க நார்மல்
என்னன்னா நம்ம நிறைய வீடியோலலா பாக்குறோ பாக்கம்போது வந்து கொஞ்சம் பயமா இருக்குது என்னன்னா இந்த கூட்டத்துல அப்டியே நிக்கிறாங்க அப்டி தள்ளின் போய் விட்டுறாங்க அப்டின்னு
அந்த அளவு அந்த அளவுல்லா இல்ல மேடம் அந்த அளவுலா இல்ல ஒரு நார்மல் கூட்ட தா ஒரு நார்மலா ஒரு கூட்ட இருக்கு
உம் அந்த மாரி ஏன்னா வந்து நமக்கு இந்த கூட்டோ எல்லா அதிகமா இருந்தன்னா சில டைம் எல்லா ரொம்ப இதுவா இருக்கு நம்ம வந்து போறதே வந்து கொஞ்சோ கடவுள பாக்குறதுக்கு ஒரு அமைதிக்காக தா போறோ அங்க போயிட்டு ஏன்டா வந்தோ அப்டி என்ன பண்ணாரு
இல்ல இல்ல அந்தமாரி சித்த சித்ரா பௌர்ணமில தா போனாதா ஏன்டா வந்தோன்னறு நெனக்கிற வரக்கூடாதுத்துக்கு வந்துட்டோ அப்டின் நெனைக் ப்போ மத்தபடி பௌர்ணமி பௌர்ணமில்லா கூட்டமா இருக்குந்தா இருந்தாலு அந்த அளவுல இல்ல
உம் உம் அதா மேடம் இப்ப ஒரு நாள் வந்து போகணு தா மேடம் அந்த மாரி நெறய பிளான் எல்லா இருக்கு பட் எல்லாமே இனிமேதா எக்ஸிகியூட் பண்ண
உம் அது வந்து இப்ப இப்ப நம்ம தீபத் தீபத்த பத்தி பேசலா தீப வந்து திருவண்ணாமல மழையா இருக்கு ரொம்ப ஸ்பெஷலு தீப அங்கதா அந்த ஊர்ல தா ரொம்ப ஸ்பெஷலு தீபா தா என் நம தீப வந்ததுனா வீடு வீடு ஃபுல்லா தீபம் ஏத்திட்டு வீடு ஒரு ஒரு வெளக்கு க்க் எடுத்து என்னெல்லா ஊத்தி திரி போட்டு வீடு ஃபுல்லா அலங்கரிப்போ இப்பெல்லா ப த்தீங்ளா டிஜிட்டல் வெளக்கு வந்துருக்கு
ஆமா ஆமா மேடம் இந்த நெறய வந்து இந்த விக்குறாங்கல்ல இந்த ஆன்லைன்லயே
கரண்ட் வேலக்கு அதா அதா தண்ணி உ த்தா எரியுது
ஆமா மேடம் அது அது வந்து ஆ வெ அதிகமா குடுக்கனுமா இப்ப வந்து
வாங்கி பயன்படுத்தலானு நெனக்குறே மேடம்
அ
ப்ரேக் அல்ல மேடம் ப்ரேக் ஆகுது மேடம்
இப்ப கேக்குதுங்களா மேடம் ஹலோ அதா இந்த கா கார்த்திகை தீபம் அப்படின்றாங்க அந்த பீக் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல போய் நம்ப அந்த விளக்க வாங்கணு அப்படின்னா ரொம்ப அதிக வில சொல்லுவாங்க மேடம்
ஆமா ஆமா இப்ப இந்த மாரி நேரத்தலா
ஆமா இந்த மாரி டைம்லல்லா னு நம்ம ஒரு ரெண்டு வெலக்கு ஆடரு போட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாத் அனா அது எப்படின்னு நமக்கு தெரியு அது நல்லா இருக்கான்னு பாத்தட்டு கூட வந்து அதிகமா வேலைக்கு போட்லா மேடம் ஏன்னா அதுல்லா வச்சோம்னா இருட்டுல பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு கோ அதே சமயத்துல பாத்த நமக் நிறைய பெனிஃபிட்டுமே இருக்குது அதுல என்னனா இந்த காத்து காத் த்தேஅடிக்கும் போது அணையாது என்ன ஊத்தணுனு இல்ல அந்த மாரி
டம் ஒரு தரவ ஒரஞ்சு
ஏன்னா இப்ப நம்ம காட் கடவுள் பக்திக்கு கடவுளுக்காக ஏத்துறது ஒரு சில விளக்குகள் இருக்கு சும்மா இப்ப நம்ம அலங்கரிக்கணு அப்படின்னு நினைச்சோம்ன்னா இந்த மாதிரி எல்லா ட்ரை பண்ணலா நம் கண்டிப்பா
இப்ப வீட்டு மேலலா மெத்த மேலலா வைக்கிறோனா அந்த மாரி வெலக்கு யூஸ் பண்ணிக்கலா மேடம்
ஆமா அது ரொம்ப ஏன்னா வந்து அது வந்து நமக்கு பிரச்சனையா இருக்காது எதுவு அணயாது அந்த மாதிரி அது வந்து நம்ம இப்ப இந்த வருஷ் த்து வாங்கணு அப்படின்னா அடுத்த வருஷம் கூட ரீயூஸ் கூட பண்ணிக்கலா மேடம் அது வந்து நல்ல இதுதா சம்டைம்ஸ் வந்து பங்க்ஷன்ஸ் எதுனா வந்தா அதுக் கூட யூஸ் பண்ணி வைக்கலா அந்த மாத்ரி ந கூட பண்ணலா நிறைய யூஸேஜ் ல்லா இருக்கு மேடம் அதுல ஆனா வந்து ஓகே தா ஓகே வேற ஏதாவது பண்டிகைகள் பத்
உ தீபத்துக்கு அப்புறோ ஒரு பண்டிக ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஏங்க தீபத்துக்கு அப்புற இன்னு ஒரு மூணு பண்டிக இருக்குது உ
ஓகே ஓகே மேடம் சொல்லுங்க
ஆ தீபத்துக்கு அப்புறோ நமக்கு இன்னொரு ஸ்பெஷல் பண்டிக அப்பிடின் பாத்தா கிறிஸ்மஸ்
ம் ம்
கிறிஸ்மஸ் கிறிம கிறிஸ்மஸ்லா ரொம்ப நல்லாயிருக்கு இப்பதா ஒரு மூனு நாலு வருஷமா நாங்க கிறிஸ்மஸ் எல்லா கொண்டாறது இல்ல அதுக்கு முன்னாடி எல்லா கிறிஸ்ம கொண்டாடி இருந்தோ ஏன்னா எங்க ரிலேஷன் ஒருத்தவ கிறிஸ்டீனா இருக்கா
ம் ம்
அ ஜாலியா போயிட்டு அன்னிக்கு நைட்டு பே ஸ்டே பண்ணிட்டு கிறிஸ்டின் கோயில பேய் ஸ்டே பண்ணிட்டு அன்னிக்கு நைட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சி அழகா போய் ஆ அது வந்து இல்ல இல்ல அது வந்து நியூ இயர்க்குதா மேடம் நாங்க என்ன பண்ணுவோ காலையிலியே குளிச்சிட்டு கெளம்பிடுவோ கெளம்பிட்டு ஒரு மதியமா அழகா பிரியாணி எல்லா குடுப்பாங்க ஜபத்தெல்லா முடி சிட்டு பிரியாணி எல்லா வாங்கினு கேக் எல்லா வாங்கி க்கிறே அப்பிடியே வருவோ நல்லா இருக்கு ஒரு கிறிஸ்டின் பண்டிக
ம் ஆனா வந்து இதெல்லா வந்து ஆ பண்ணலாம் மேடம் நம்ம வந்து எல்லாமே எல்லா மதமும் ஒரே ம ஆ அதுக்கேத்த மாரி நம்ம இதெல்லா ஆர்வமா வந்து அதெல்லா கொண்டாடலா தப்
ஆமா ஆம் மா கண்டிப்பா
ம் அதுக்கப்
கிறிஸ்மஸ் ஆ நியூ இயர் நியூ இயர் வந்து ஒ உலகமே கொண்டாடுற ஒரு நியூ பண்டிகையா இருக்கு நியூ இயர் வந்து ப எப்பிடி நம்ம பொதுவா இப்போ ஒரு ஆயுத பூஜ அப்பிடி நம்ம எடுத்துக்குனா எல்லாரு கொண்டாறாங்களோ அதே மாரி நியூ இயர் மே வாய்தபஜபோட இன்னு செலப்ரேஷன் அதிகமா இருக்கு முக்கியமா ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஒன்னு இருக்கு அந்த ஏரிய எல்லா சொல்லாமான் தெரியல அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்க்கு தா உலகத்துல இருக்க கோடி ஜனமு அங்கதா வரு நியூ இயருக்கு நல்லாருக்கு நியூயருமே நியூயருக்கப்றோ அப்டி இன்னு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல்லா இருக்கு
ம் ம் ம் இருக்கு மேடம்
செல் நீங்க சொல்லுங்க மேடம் பொங்கல் ஃபெஸ்டிவல்
அதா மேட்டம் நமக்குதா எல்லாருக்குமே தெரியுமே எப்பயுமே பாத்தீங்கனா ஜனவரி பதினாலாந் தேதிதா பொங்கல் வரு நமக்கு ஸ்டாட் ஆகு போகி பண்டிகை போகி பண்டிகை ஸ்டாட் ஆகும் மொதல்ல ஃப்ரெஷ்ஷா அது எப்பயுமே பாத்தீங்கனா சின்ன வயசு ல்லா எங்க அம்மா வந்து பாத்தீங்னா கொஞ்ச எழுப்பி இட்னு வருவாங்க ஆர்வமா அதுக்கு முன்னாடிலந்தே செரி பொங்கல்க்கு வர்லா அப்டின் சொல்ட்டு நாங்களு வருவோ ஆனா வந்து இப்பல்லா பாத் தீங்கனா போகி பண்டிகைக்கு எழுந்திருக்கதே இல்ல ஒர் ரெண்டு வருஷமாவே பாத்தீங்னா அது வந்து இந்த தூக்கோ அப்டி அது ஏ அப்டி வந்து வளர வளர வந்து நமக்கு இப்டி அறிவு மங்குதுன் தெர்ல பட் ஆனா அந்தந்த மொமண்ட்ஸ் ஸ‌ அந்தந்த மொமண்ட்ஸ்ல வந்து நம்ம அத என்ஜாய் பண்ணனுன் தா நெனைப்
இல்ல மேடம் நம்ம இப்ப இந்த இயர் இப்டி போச்சா செரி ஓகே நெக்ஸ்ட் இயர் நமக்கு இன்னு பெட்ராகு அப்டின் நம்ப நம்பளே நம்ப இது பண்ணிக்க வேண்டியதுதா
ம் ம் அப்புடிதா மேடம் பண்ணனு அதுதா அந்த போகி பண்டிகைக்கு வந்து அது போ போ இந்த வருடம் போன வருட‌ ஜனவரி போனப்ப கூட எந்திரிக்கவே இல்ல அந்த மாரி எந்திரிகனுன் தா நா நானு நெனைப்பே இன்‌ ஆனா அடுத்த வருட கண்டிப்பா எந்திர்ச்சு போகி பண்டிகய‌ வந்து சிறப் பா கொண்டாட்னுன்‌ நெனை
ம் அவ்ளதா நம்ம அந்த போ போகிக்கப்றோ என்னது பெரும் பொங்கல் வருமா
ஆமா ஆமா மேடம் பெரும் பொங்கல் தா வரு அதுக்கப்பறோ பெரும் பொங்கல் அப்டின் வரு அதுக்கப்றமா வந்து மாட்டு பொங்கல் வரு அதுக்கப்றம் பாத்தீங்னா கருநாள் அப்டின் வரு ஆ அதுலே வந்து பாத் தீங்னா கருநாள்க்கு அப்றோ பாத்தீங்னா சில சில பங்ஷன்ஸ் ஸு வரு
ஆ ஓகே ஓ புரிஞ்சுது மேடம்
ம் அதுக்கறம் மாட்டு பொங்கல்லா ஜாலியா இருக்கு மேடம் இப்ப நாங்க சின்ன பிள்ளைல என்ஜாய் பண்ணத நா சொல்ற மாட்டு பொங்கல்ல
இப்ப இப்ப ரொம்ப பெரியப்புள்ளை ஆயிட்டீங்களா மேடம்
இப்ப வந்து எப்படின்னா ரொம்ப சின்ன வயசல இருப்போல நம்ம ஒரு அஞ்சாவது ஆறாவது அந்தமல்லா படிக்கும்போது அந்த டைம்லா எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது அதுதா அதெல்லா ஒரு நறைய மொமெண்ட்ஸ் இருந்தது அதுதா நா சொல்லவான்னு கேட்டே
ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க
என்னனா இந்த மாரி நாங்க ஈவினிங் டைம்ல கோயிலுக்கு போவோ மாட்டு வண்டிலா இருக்குல்ல அந்த மாட்டு மாட்டு வண்டி லலாம் ச் போயிட்டு வருவோ இல்லைன்னா வந்து இந்த டாட்
யே ரொம்ப கிராமம் போல
ஆமா ஆமா மேடம் கிராமம் தா நல்லா இருக்கு மேடம் ஏன்னா நம்மளுக் உ இப்போ பாத்தீங்கன்னா சிட்டில இருந்தா கூட அந்த மே நம்மளுக்கு ஒரு இது கெடைக் அது ஃப்ரீடம் கிராமம்லா நமகு சிட்டியில இருந்தா அங்க இங்யு சுத்தலா இதே மாரி இந்த நாய்ஸ் பொலியூஷன் இந்த வண்டியாரன் அடிக்கிற சத் தோ இதெல்லா தா கேக்கு ஆனா வந்து இங்க கிராமத்தல்லா அப்படி இல்ல மேடம் நல்லா ஜாலியாதா இருக்கு சரிங்க மேடம் நம்ம அடுத்த கால்ல பேச் லா நீங்க அனைப்ப முடிச்சிருங்க
இல்ல மேடம் நீங்க அழை ப்ப முடிச்சு னா உங்களுக்கு கரெக்டா காமிக்கு ஆமா ஆமா உ உ அய் அழை